ஹலோ, ஆ சொல்லுங்க பிரதர் எப்டி இருக்கீங்க? ஓகே, ஓகே, உங்களுக்கு எந்த ஊரு?
நம்ம சென்னை
ஓகே ஓகே எனக்கு திருச்சி
திருச்சியா? சாப்பிட்டீங்களா
ஆ, சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்ளா
ஆ, ஆ, சாப்பிட்டே என்ன சாப்பிட்டீங்க
நா வந்து இன்னைக்கி இட்லி உப்புமா சாப்ட்டே, நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா சிக்கன் கொழம்பு சாப்ட்டே
ஓகே, ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டெடிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வேல பாக்குறீங்ளா?
ஒர்க் பண்றே
ஓகே ஓகே ஓ கே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு டூ பே பிஸ் இருக்கு
ம் பசங்க படிக்கிறாங்ளா?
ஆ ஆமா என்னோட ஃபஸ்ட் பொண்ணு எல் கே ஜி படிக்கிறா செகண்ட் வந்து இப்ப ஒன் இயர் ஆவுது ஆமா ஆமா
ம்
அப்பற பிர தர் உங்களுக்கு எந்த மாரி ஃபுட் எல்லா புடிக்கு சென்னையில இப்பதா நா சென்னைக்கு வந்தே
நம்ளுக்கு ஃபுல்லா பீஃப்
ஓகே
இது அத்தூ அந்த மாரி
ஓகே ஓகே இப்போதா நானு இப்போ முந்தா நேத்துதா சென்னைக்கு வந்தோ த்ரீ டேஸ் அங்கதா ஸ்டே பண்ணோ என்னோட கசின்ஸ் கூட வந்திருந்தே ஹம் சென்னைய பத்தி எனக்கு தெரியாது அவ போய்தா பாத்தே அ நா திருச்சி சோ வந்து சென்னை வந்து பெரிய ஊ ரா இருந்துச்சு நல்லாருந்துச்சு ஆனா ஒவ்வொரு எடத்துக்கு போறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்ச அதிகமா இருந்துச்சு
ஆமா நீ ஒ ஒரு மாச ஒரு மாச இருந்து பாத்திங்னா உங்ளுக்கு எல்லாமே தெரிஞ்சிரு சென்னைல
ஆ ஆனா எனக்கு ரொம்ப எப்டி சொல்ல ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்கறனால பஸ்ல அது கார்னா ஓகே நம்ம பஸ்ல டிராவல் பண்றது அப்புற ட்ரெயின்ல அதெல்லா ரொம்ப அலைச்சலா இருந்துச்சு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆஹ் ஒவ்வொரு அதாவது நாங்க பிளேசஸ்னா அதிகமா பாகக்கலான்னு நெனச்சு போனோ ஆனா எங்களால முடில ஒரு பிளேஸுக்கு போகவே ரொம்ப நேரோ ஆயிடுச்சா அதனால வந்து அதுலயே வந்து இருக்கற மாரி இருந்துச்சு ஒரு ரெண்டு மால் போனு ம் டிராஃபிக் அதிகமா இருக்கு எடமுமே ரொம்ப அஹ் தூரு எல்லாமே
நீங்க மெட்ரோல போலால்ல மெட்ரோ தான் அங்க ஈஸியா இருக்கூ
ஆஹ் மெட் ட்ரோக்கூ போனுமே அங்க மெட்ரோல இருந்து வந் து அதுக்கு மெட்ரோக்கு போறதுக்கு ஒரு நேரோ ஆவுது அங்க இருந்து ஆனா டி நகர் ஒண்ணு அப்டே வாசல்லே எறக்கி விட்டாங்க ட்ரெயின்ல
ஆமா ஆமா
ஆஹ் அது சூப் பரா இருந்துச்சு
ம்
அதே எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு அதுக்கப்பறோ வந்து மால் அப்டே சுத்தி வந்தோ ஆஹ் அப்பறோ பீச்சு அவ்ளோதான் வேற எதுவு நாங்க பாக்கல ஆமா மெரினா
டெத்துல எட பெசனகர் பீச்சு கூட னும் சூப்பரா இருக்கூ
ஆமா மெர் ரீனா எங்களுக்கு புடிக்கவே இல்ல ஃபுல்லா அப்டியேவு கு ப்பையா இருந்துச் சி புடிக்கவே இல அப்டியா நாங்க நைட்டு போனனால எங்களுக் கு தெரில அப்பறோ ஒரு போ ட்டோ வந்து எடுக்குற எடத்துக்கு ஒண்ணு போனோமே நைட்டு ஆஹ் அங்க வந்து ஃபுல்லாவேந்து ஸ்பாட் ஃபுல்லாவே போட்டோ எடுத்துக்கலான்ட்டு லைட் லைட் டா போட்ருந்தாங்க நீ க்கு தெர்ல அஹ் என் கசின்ஸ்தா கூட்டு போனாங்க அப்
ப்டியா ஆமா டெக்ஸ்டைல் தா ஒர்க் பண்றே ஆமா பொற்ந்து வளந்தது எல்லாமே இங்கதா
ஓகே ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க ஐடிலயா
ஐடி எல்லா இல்ல இந்த சேஃப்ட்டி ஷூ தெரியுல்ல
ம் எனக்கு தெரியாதே
ஆஃபிஸுங்ல்லா போட்டுன்னு போவாங்களே சேப்டியா ஷூ
ஓ சேரி சேரி
அது சேல்ஸ் சேல்ஸ் பண்றே
ஓகே ஓகே ஓ கே ஓகே பிரதர் அம்மா அப்பா அக்கா இருக்காங்களா
காங் அக்கா
சேரி சேரி சேரி ஓகே ஓகே
ஓகே
ஓ கே பிரதர் அப்புறொ நீங்க சொல்லுங்க
எதுமே இல்ல நம்ப ஓடுறதுதா ஃபுல்லாவா இல்ல வேல வேலன்னு சொல்லி ஓடுறதுதா என்ன பிரதர் ரொம்ப சோகமா பேசுறீங்க ஆமா நம்ப கஷ்டொ அந்த மா
ஓ ஓகே ஓகே கே நீங்க பேசுறத பத்தாலே ரொம்ப சோகமா ம் ம் ஓகே ஓகே ம் ம் ஐய்யய்யோ ரொம்ப கஷ்டமா இருக்குமே
அதெல்லா பாத்தா வேலை ஆவூம்மா
ம் ம்
நா மாம்ல பஸ் ஆம்ள பசங்னா ஓடிதா ஆகணு
கண்டிப்பா அடுத்து நீங்க இன்னு மேரேஜ் பண்ணீங்ன்னா இன்னு நறைய இருக்கு
இருக்குதுதா அதால தா இப்பியே எல்லாமே சேத்து வெக்றதுதா
ம்
கொஞ்சோ கொஞ்சோமா சேத்து வெச்ச தா
ஆனா உண்மையாவே வந்து ஒரு ஆ என்னோட எதுனா என்ன னா ஒரு பையனா இருந்துச்சுனா ஒரு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கு
உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாது அது யார் அதே பிளான் தா இன்னு
உம் ஏனா வந்து என்னோட ஹஸ்பண்டே சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரு கொஞ்சோ வெயிட் பண்ணிருக்லா அஹ் அதாவ்து வீடு கட்டிட்டு கல்யாண பண்ணிருந்தா நல்லா இருந்துருக்கு அப்டி சொன்னாங்க
அது வேற
ஷர் இருக்காது இல்லாட்டி அத வந்து போட்டுக்கிட்டு நம்ம ஃபேம்லிய பாப்போமா இல்ல பேபிய பாப்போமா ரொம்ப கஷ்டமா இருக்கு புரியல ஆஹ் கடனு அதிகமாகு ரொம்ப கஷ்டமா மா இருக்கு நம்ம சி இப்ப நம்ம பேபிக்கு ஒரு ஒடம்பு செர்லனா நம்ம போணு அப்ற டெலிவரி அஹ் அதுக்கு செலவு பண்ணு ஆஹ் இப்ப இதேது நம்ம சொந்த வீடு கட்டிட்டு நம்ம பண்ணோனா நம்மளுக்கு தெரியாது நமக் க்குன்னு ஒரு சொத்து இருக்கு சோ வந்து அது கொஞ்சோ நல்லா இருக்கு அஹ் நம்மளுக்கு அந்த ஒரு டென்ஷன் இருக்காது நம்ம வாட்டுக்கு இருப்போ இது வாடக ஆஹ் ம் ரொம்ப கஷ்டோங்க ரொம் அஹ் உம் லோனு இ எம் ஐ
இதி அக்காங்க கொழந்தைக பண்ணு எல்லா பண்ணு
ஆமா மாமாவோட இதெல்லா வந்து பயங்கரங்க இப்போ நாங்க வந்து தாய் மாமா என்னோட ஹஸ்பண்ட் இப்ப நா வந்து இப்பதா எங்க பாப்பாக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு ஃபங்கஷன் பண்ணோ எங்க அண்ணியோட பொண்ணுக்கு அவுங்க என்ன சொல்ட்டாங்க ஆஹ் அம்பத்தியோரு தட்டு வெக்கணுன் சொன்னாங் ங்க அப்பற வந்து அதா அம்பத்தியோரு தட்டு வெக்கணு சொன்னாங்க நக போடணு சொன்னாங்க எனக்கு ரெண்டு கொழந்தைங்களு பொம்பள பிள்ளைங்க நாங்க எங்களோட ஃபியூச்சர பத்தி யோசிப்போமா
இல்ல அவுங்ளுக்கு பண்ணணு இல்லென்னு சொல்லல ஆமா பண்ணிதா ஆகணு நம்ம பண்ணாதா அடுத்தவாட்டி நம்மளே பண்ணுவாங்க
ஆஹ் பண்ணிதா ஆகணுங்க இருந்தாலு நம்ம
நம்மள் தகுதிக்கு ஏத்தாப்புலதா பண்ண முடியு எல்லாத்தையு குடுத்துற்ல குடுத்துட்டு உக்காந்துருக்க முடியாது
ஆஹ் அவுங்க கேக்குறது நம்மளால் நாங்க பண்ணுவோந்தா எங்கனால எவ்ளோ முடியுமோ அவ்ளோ தூர பண்ணுவோந்தா அவங்களு நம்ம பொண்ணுங்க மாதிரிதா பண்ணதா செய்யணுமே இருந்தாலு வந்து எனக்குனா ரொம்ப கொஞ்ச ஆஹ் அதுதா அதுதா ஆஹ் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இது சேரி ஹிம் சேரினா வந்துட்டு ட்வெண்ட்டி தௌசண்க்கு எடுக்க சொன்னாங்க
உம் எல்லா அவுங்களே சொல்றத் தா அது நம்ப இஷ்டப்பட்டு செய்யுனு அது
அதா அதா எனக் ஒரு அண்ணே இருக்கா எனக் ஒரு அண்ணே இருக்கா அவ அதா சொல்லுவா எங்கி ஒண்ணு நீ கேக்க கூடாது எனக்கா இஷ்டப்பட்டு நா செய்யணு நீ கேட்ட நா செய்யவே மாட்டே ஏ பொண்ணுங்க மாரி என்னால என்ன முடியுமோ நா அது செய்வே நா உன்ட்ட ஒன்னு கேட்க மாட்டேன்டா அப்டின் சொல்லிருக்கே நீ முடிஞ் ஆமா செய்யவே ப அது என்ன நம்மளுக்கு திமுற கேக் குறாங்க அப்டிங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்துரு
ஆமா அ
அதுவு எ ஹஸ்பண் தா வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்டு கேட்டு எல்லாமே பொண்ணு மாரிதா கேட்டு பண்றாங்கதா இருந்தாலு நம்ளுக்கு ஒரு ச்ச் அ நீங்க உங்களோட வாழ்க்கியு பாக்கணுல அப்டி சொல்லிட்டு நா சொல்லுவே இருந்தாலு அவுங்குளுக்கு கோவமா வரு நம்ம அக்கா பொண்ணு அப்டி அது என்னதா இந்தாலு ஒரு இது வந்துருமே ஆமா அவுங்க மேல பாசோ வந்துரு நம்ம மேல வெரி வந்துருதே ஆமா நீ எங் அக்காவ எப்டி சொல்ல எங்க அக்கா பொண்ண எப்டி சொல்லலா நாளைக்கு உங்க அண்ணே புள்ளைய நா அப்டி சொன்னா நீ சும்மா விடிவியா அப்டிம்பாங்க உம் அ அ உங்க அக்காக் கல்யாண் ஆயிடுச்சா
கொலந்திரிக்குது
சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே அடுத்து தாய்மாமா சீர் பண்ணணு
ஆமா இப்பியே பண்ண கேட்டுனுருக்கா அக்கா அது பண்ணி இது பண்ணுன்டு அதா ஒ ரேவார்த்த சொன்னேங்க நீ சொல்லாத நா செய்வே நீ சொல்லினேருந்தா நா செய்ய மாட்டே
ம் ம்
த
அது எப்போதுமே கேட்டு செஞ்சான்னா அது இருக்காது நல்லாருக்காது
ஆமா அதமா அது சொல்லோ அதமா சொல்லுவாங்க அக்கா அது பண்ணி இது வாயிண்டு வா அது வாயிண்டு வான் அதுலே நம்ம ஒண்ண கமி பண்ட்டோனா அ முஞ்சிது திருப்புவாங்க அதா சொன்னனே என்னால முஞ்சது நா செய்வே அதலா நீ சொல்லவே கூடாது ம் ஆமா அதா உண்மையா அதா கேப்
ஆமா உ தம்பி என்ன பண்ணிருவா பாக்கதானே போறே அப்படிம்பாங்க உங்க அண்ணே என்ன பண்ணிருவா ஆ அப்படினே பண்ணுவாங்க ம்
நம்மளா அப்டிலா வெச்சதே இல்ல சொல்டியா அ செஞ்சு முச் சா ஃபஸ்டுதா நம்புள்து ஐ ஓ என்ன பாக்குறாங்ளோ இல்லியோ பொண்ணதா அதிகமா பாக்குறாங்க
அது எப்போதுமே பொண்ணுங்க மேல தனி பாச இருக்கு
அது பாச இருக்கலா அது தப்பு சொல்ல அது எ மேலயு ப பண்ணுல்ல
ஆமா அது உங்களுக்கு தெரியாது ப்ரோ அது உங்க மனசுல வெச்சிருப்பாங்க அது என்னதா இருந்தாலு பொண்ணுங்க பசங்க மேல ஒரு தனி பாச இருக்கு அது வெளிய வராது ஏனா நீங்க நீங்க வந்து பா ஒழைக்கணு
நா நல்லாதா ஒழச்சினிருக்றே எங்க அம் எங்கு வீட்ல எப்டி தெருமா எங்க வீட்லெலா வந்து எப்டி தெரிமா அக்கா வந்து ஆம்ப்ள பைய்ய போல வளக்குறாங்க என்ன வந்து பொண்ணு போல வளக்குறாங்க அக்காவ எங்க வேணா அனுப்ச்சி உட்ருவாங்க ஆமா ஆ நா ஒரு பத் து மணிக் கொஞ்சோ லேட்டா வந்த அவ்ளோதா கத்த ஆரம்ப்ச்சிருவாங்க அந்த மாரிலா இருக்குது
ஆ சேரி ப்ரோ சேரி ப்ரோ நா அப்பற பேசறே ப்ரோ ஓகே ஆ ஆ